கேக்குதுங்களா கேக்குதுங்களா உங்களுகு ம் வணக்கம் தோழி கேக்குதுங்ளா நா பேசது உங்களுக் கேக்குதுங்ளா ஹலோ கேக்குதுங்ளா உங்களுக்கு ஹலோ ஹலோ
தோழி
கேக்குதுங்ளா இப்போ நா இல்ல நீங்க இருக்கிங்ளா ஆ நல்லாருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க ம் சாப்டாச்சு தோழி நீங்க சாப்
ம் நல்லாருக்கே தோழி ஆ சாப்ட்டுட்ட தோழி என்ன சாப்பாடு தோழி ம
ம் மதியானம் களி செஞ்சிந்த கீர கொழம்பு களி கீர கொழம்பு
அப்டியா தோழி எ ந ல்ல ஆரோக்கியமான உணவு தா களி ம் எந்த முறைல களி வந்து என்ன களி செய்வீங்க தோழி கேவரு களி இருக்கு செய்வீங்க தோழி எப்படி செய்வீங்கன்
ஆ சொல்றெ இது அது பேர்ன கேழ்வரகு கேழ்வரகு
அ தோழி சொல்லுங்க தோழி
ஆ
ஆமாஞ்சொ
ஆ
ழி கொஞ்ச செய்முறை சொல்வீங்ளா தோழி சரி தோழி
அப்பற வந்து ஆ ம் களிக்கு இத ஒல வச்சுட்டு அ அதுக்கப்ற இந்த சிறுதானிய அரிசிய அல கொட்டிட்டு அது கொஞ்ச நல்லா வெந்தோனே இந்த ராகி மாவு போட்டர்னு ஒ ட்வெண்ட்டி மினிஸ் அப்டியே விட்டொன்னா அவள்தா கத ஆயிட்து அதுக்கப்பற எத்து களரிக்லா
அப்டியா தோழி அ சிறுதானியொன் பாத்தீங்கன்னா என்னன்ன சிறுதானிய வந் து சாத செய்வீங்க தோழி
நானு எல்லாமே செய்வே ரா இது என்னது
அது தினை
அப்றோ
ஆஹ அப்ரோ கேழ்வறகு குதுறாவளி இந்த அரிசி வந்து முதல சாப்பட
இத எல்லாமே ஃபஸ்ட்டு ஊற வச்சுன்ன ஆமா அர மண் நேர ஊறனும் ஊறிட்டு தண்ணியல நல்லா ஆ கொதிக்கர தண்ணியல ம் இந்த மாரி செய்யணும்
அப்புற கீர கொழம்பு பண்னே அப்டியா தோழி அது களி மாரி பதத்துல தான இருக்கணு தோழி கேழ்வரகு மாவு வந்து அதுல போட்றதுனால அது களி மாரியான பதத் அப்டிதானே இருக்கோ ஆமா களி மாறிததா வரு
அது நம்ம போட்டு ஒரு ஃபிப்டின் மினிட்ஸ் வந்து வுட்டுணம் ஸ்லோல வச்சு வுட்டுட்டோம்னா அது வந்து ஆ கொஞ்ச கெட்டியா திக்க ஆயிடும் அதுக்கப்புறம் எத்து நம்ப கலரனும் ம் பொம்பள
அப்டிய தோழி அது கொஞ்சம் சிரமமான கஷ்ட பே தோழி இப்ப இருக்கற அவசர உலகத்துல நீங்க சொல் ஏ உணவு
இல்ல எனக்குமே செய்ய தெரியாது செய்ய தெரியாது ட்ரை பண்ணி செய்யறேன்ல்லா இப்போ நானும்
தோழி குழந்தைகள் குழந்தைகள்லாம் சாப்டுறாங்களா தோழி அந்த உணவ தோழி தோழி
கால்ல சாப்
இணைப்பில இருக்கீங்களா தோழி
ம்
ம் ஆ குழந்தைகள்லா அந்த உணவ ச சாப்பறாங்களா தோழி
ஆ சாப்டுவாங்க இங்க எல்லாமே
சாப்டுவாங்க எல்லாமே சாப்டுவாங்க அப்டியா தோழி அந்த மாரி நம்ப பழகிடோம் நா அது பங்களா கொழதங்கலா சப்ட்ருவாங்க நல்ல உணவு தோழி நல்ல முரய நீங்க சாப் பாடு ஆரோக்கியமான முறையல செய்ரிங்க தோழி நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் தம் தோழி சாப் ப்பாடு சாப்படுறது காய்கறிகள் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்குவோம் பழங்கள் கொஞ்சம் சாப்டுவோம் அ கீரை வகைகள் சாப்டுவோம தவர இந்த மாரி சிறுதானி இல்ல நா எப்டி கொழந்தைங்களுக்கு கொடுப்பேன் அப்டின்னா ம் சிறுதானிய ல எல்லாமே வாங்கி கேழ்வரகு கம்பு சோளோ வெள்ளைச் சோலோ மக்கா சோளோன்ச் சொறாங்கே அந்த சோளோ சாமை ஆ வரகு இதெல்லாமே ஆமா தோழி நா காலேல ஒரு டம்ளர் கஞ்சி குடுத்துருவவே தோழி அது மட்டு தா சாப்பிடுவாங்க அதுவே ரொம்ப கடினமா நா குடு க்க வேண்டியிதா இருக்கு சாப்பிட மாட்டாங்க நீங்க கொழம்பு ஊத்தி சாப்பாடு சாப் உன்ணு அப்டின்னா கண்டிப்பா சாப்பிடவே மாட்டாங்க தோழி உ ஆமா தோழி ஆ ஆமா தோழி அதுதா அதுதா கரெக்
இங்க வந்து மூணு வயசு பாப்பால்லா சாப்டுறாங்க உ
துகொடுக்க ஆரம்பி வச்சட்டோ அப்டினா அவங்களுக்கு ஆமா அது வந்து கரெக்டா சாப் புடுவாங்க இப்ப இனிமே கொடுக் கனு அப்டினா கண்டிப்பா அந்த கொழகொழப்பு தன்மை சாப் பாட்ல இருந்தாலே என்னோட அ கொழந்தைங்கல்லா சாப்பிடவே மாட்டாங்க தோழி ஆமா அவ்ங்க ஒயிட் ரைஸ் பாத்தீங்கன்னா உதிரி உதிரியே இருந்தா மட்டு ஆமா தோழி ஆமா ஆரோக்கியமா குடுக்கணு அ வேனா அந்த கஞ்சி மட்டுந்தா நா குடுத் துட்ருக்கே தோழி ஆ பிரியாணி நான்வெஜ்
உ உ உ
ஆமா ஆ வெஜ்ஜி தா எறங்காது ஆ வெஜ்ஜி தா எறங்காது சாப்பாடு வந்து ஊட் ட்ர மாரி இருக்கு தோளி சாப் பாடு ஆமா ஆமா தோளி ஆ எனக்கு பதினாறு வயசு பையே இருக்கா அவனுக் குமே நா சாப்பாடு இன்னு ஊட்டிக்கிட்டே தா இருக்கே ஆ
அப்டிங்களா உ
சாப்ட்ருவாப்ல மீன் வரவல் கறி வறுவல் அப் டினா அழகா சாப்ட்ருவாப்ல மத்தபடி சாம்பார் வக் கிறோ அவர குருமா கொழம்பு வக் கிரோ
பதினாறு வயசுனா டென்து படிக்கனுமே முடிச்ட்டு ஆஹா
ஆமா அ பிளஸ் ஒன் போற பையனுக்குனு இன்னமு நா சாப்பாட ஊட்னாவாது ரெண்டு வாய் எறங்கு உள்ளார அப்டின்ட்டு இந்த மாரி பட்னயா கெடந்து அண்டபிடிக்கு கல இது பிடிக்கலனு பட் பட்டினியா கெடந்து பட்டினியா கெடந்து வயத்துல அல்சர் வந்துட்டு அல்சர் பெயின் வந்து ஆ மெடிசின்லா எடுத்துட்டு இருக்கா இருந்தாலுமே அவனுக்கு சாப்பாடு பிடிக்கல அப்டினா அத வாயிலே வக்க மாட்டா
உ
ஆமா நம்ம ஊட்டி தா வுடணு
அதா பசங்களுக்கு புடிச்சு மாரி இல்லா செய் அவுங்களுக்
பசங்களுக்கு புடிச்ச மாதிரி அப்டினா ஹோட்டல் சாப்பாடு தா விரும்புறாங்க தோழி துரித உணவு வந்து ஆமா தோழி துரித உணவு தா விரும்புறாங்க ஹோட்டல் நம்மளுக்கே தெரியாத வெரைட்டி எல்லா அந்த பசங்களுக்கு தெரியுது ஹோட்டல இந்த சாப்பாடு கெடைக்குங்கிறது நம்மளுக்கே தெரி யாது ஆன அந்த பசங்களுக்கு தெரியு ஆமா ஃபோன் எடுத்து டக்கு டக்குனு ஆடர் போடுறாங்க தோழி ஹோட்டல்ல பாத்தீங்கனா அஜினமோட்டோனு ஒரு ஆ ஒரு இது கெமிக்கல் கலக் குராங்க இல்லயா அது வந்து நம்ம அதோட ஆ டேரக்டா வந்து கிட்னிய பாதிக்கு தோழி ரொம்ப வந்து கெடுதலான ஒரு உணவு தோழியது ஒரு முறைதான அப்டின் னு சொல்லி சாப்ட்டாலு அது வந்து ஒடனே பாதிக்கிற உணவு தோழி அது ருசிக்காக ஹோட் டல்கள்ள பாத்தீங்கன்னா பைய ஆம்மா நம்மளுக்கு தேவையில்லாத கெமிக்கல்லா கலக்குறாங்க இல்லயா நா பாத்தீங்கனா என்னோட குறிக்கோள் பாத்தீங்கன்னா கடைல ஒரு மசாலா பாக்கெட் கூட வாங்க மாட்டே தோழி சாம்பார் பொடி ஆகட்டு மட் டன் மசாலா சிக்கன் மசாலா வாகட்டு பிரியாணி மசாலா கூட நா கடைல வாங்க மாட் அதுமேரி மஞ் த்தூள் கூட வீட்ல அரைச்சு வச்சுதா பயன்படுத்துற ஆளு நானு ஆனா என்னோட பசங்க பாத்தீங்கன்னா கடைலயே சாப்புன்ணுனு நெனக்கிற ஆளு
ஆமா இப்ப இருக்ற பசங்க எல்லாருமே அப்டித்தா கட ஒன்னு வேனா ஊன்றாங்க வீட்டுக்குனா வேணான்றாங்க உ ஆனா நமக்கு வந்து கடையில பிடிக்கர்தில்ல வீட்டுக்தா செஞ்சு சாப்பின்ணு அதுதா நல்லா டேஸ்ட்டா இருக்கு
ஆமா அப்படியா தோழி உ அப்டியா தோழி என்னென்னா உணவுகள் செய்வீங்கன்னு எனக்கு கொஞ்சோ சொல்லி தரிங்களா தோழி நானு முயற்சி பண்ணி பாக்குறே செரி தோழி வாழைப்பூ சாப்பிட மாட்டாங்க தோழி வாழைப்பூல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவுல வாழைப்பூவ போட்டு ஆ கள்ளபருப் பு வெங்காயோ நிறையா போட் டு வட செஞ்சு கொடுப்பே தோழி அது ஒன்னு ரெண்டு சாப்பிடுவாங்க தோழி எப்டி தோழி செய்னு உ உ உ உ
அது வந்து நல்லா அந்த எண்ணெய்லயே வதங்கணு ஆம்மா கொஞ்சோ தண்ணி தொளிச்சு தொளிச்சி விட்
அப்டியா அவ்ங்க
உ ஆ அவ்ளதா அவ்ளதா ஏனா ப்ஸ்ட்டு நம்ம வாழைப்பூ வந்து அந்த இதுலே வேக வெங்காயத்துலே வேக வச்சிருணு அவளதா கொஞ்ச தண்ணி விட்டு ஏன்னா அதுல வந்து அது துவரப்பு தெரியாது நம்ம வாழைப்பூ வார்து இந்த வாழப்பூ அறுத்து மோர்லதான் போடப் போறோ. அறுத்து மோர்லதா போடனு அப்பதா வெள்ளையாவே இருக்கு அது. அந்த துவர்ப்பு தன்மைய எட்த்துரு. அந்த மாரி பண்ணுங்க. அதே போல வாழப்பூ சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி குடுங்க. அதுவு அதே போலதா என்னன்னா ஆ நம்ப சிக்ஸ்டி ஃபைவ் க்கு என்னென்ன
ஆமா தோழி ம் ஆமா
கொஞ்சோ கார்ன்ஃப்ளவர் கொஞ்சோ இதெல்லாம் போட்டு கொஞ்ச லைட்டா மஞ்சத் தூளு எல்லா போட்டு நம் சி சிக்ஸ்டி ஃபைவ் பெசர்ற மாரி பெசிருங்க இப்ப இந்த வாழைப்பூவ போட்டு பசங்க ஓ அதா அதே போல பஜ்ஜி மாவு இருக்குங்கல்ல அதுலயு டிப் பண்ணி போட்லா ம்
ஆ கொஞ்சோ கசப்பு தன்ம இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. ஒரு ஒன்னு ரெண்டு சாப்டுவாங்களே தவிர சாப்பட மாட்டாங்க நீங்க சொன்ன அந்த மு ட்ட பொரியல் வேண்ணா நா வாழப்பூல செஞ்சு கொடுத்து பாக்குறே தோழி. ம் ம் அப்டியா தோழி ஆ சேரி தோழி செரி தோழி நன்றி தோழி உங்கள்ட்ட பேசுனதுல நெறைய சமையல் குறிப்பு எல்லா தெரிஞ்சுக்கிட்டே தோழி அ டுத்த அழைப்புல சந்திப்போ தோழி மீண்டும் பேசலா தோழி நன்றி தோழி.